அலோ
ஆ வணக்கம்
அ வணக்கம் சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சாப்டீங்ளா
சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டாச்சா
ஓகே ஓகே
உம் உம் உம் சொல்லுங்க அப்புறம் எப்படி போகுது லைஃப்லாம்
உம் போகுது இங்க வெளிலளா எங்கயு போலயா
இனிக்கெங்கயும் போல இன்க்கி வீக்டேஸ்லாம் இப்ப கோயிலுக்கு தான் போனேன் கோயிலுக்கு போய்ட்டு அப்புறம் வந்தே
செரி செரி உங்க ஊர்லலா நறைய கோயில் பேஃமஸா
கோவில் பேமஸ் ஆன ஆஹா கோவில்லாம் பேமஸ் இல்ல எங்க ஊர்ல ஆனா கோவில்கள் இருக்கு எங்க ஊர்ல மெயினா ரொம்ப பேமஸ்னா எப்டி என்ன சொல்றதுன்னா ஏற்காடு ரொம்ப பேமஸ் மாம்பழம் ரொம்ப பேமஸ் அதுக்கப்புறம் வேற என் சொல்லப்போனா அந்த இரும்பு அலை ரொம்ப பேஃமேசு சோ இந்த மாதிரி ஃபேமஸ் ஆன எடங்கள் சுத்தி எங்க ஊர் சுத்தி ஃபுல்லா இருக்கும் சோ அப்படிங்கும்பது எங்க வந்து ஒரு ஊர் புல்லாவே நா ஃபுல்லாவே எங்க போனாலும் மழ தான் இருக்கும் இங்க எல்லா மல மேலயும் ஒவ்வொரு கோவில் இருக்கும் சின்ன சின்ன கோவிலு நீ எந்த மல மேல போனாலும் கோயில் பாக்கலாம் சும்மா ட்ரெக்கிங் பண்ண மாரி இருக்கோ அய ஒரு நம்ம வீடு சுத்தி மழ இருந்தா எப்டி இருக்கும் அந்த மாரிதான் எங்க வீடு எங்க சுத்தியும் பார்த்தாலும் மழை தான் இருக்கும் எங்க பார்த்தாலும் மழை எந்த மூலையில பார்த்தாலுமே மழ இருக்கும் அப்படிங்கும்போது நல்லா இருக்கும் உம் உம்
நீங்க சொல்லும் போது எனக்கு இந்த கா படோ ஒண்ணு ஞாபகோ வருது ஆ ரவுடியா இருப்பாங் ஆ த்தியோட அப்பா கேங்கு புல்லாதே ஒரு படோ அதுல ஒரு கோவில் சுத்தி அங்க நின்னு பாத்தா ஃபுல்லா வயலா இருக்கு அந்த சை
உம் உம் உம் சொல்ல போனா இங்க ரொம்பங்க அப்படிதான் ஃபுல்லாவவே வயலும் இருக்கு சுத்தி இன்னு கொஞ்ச தூர வீட்ல இருந்து கொஞ்ச தள்ளி போனோனா வயல்களு இருக்கு அதே மாரி சோ நல்லா இயற்கையா இரு கோ நல்லா க்ளைமேட் நல்லா இருன்னா பக்கம் சூப்பரா இருக்கும் இந்த மழ கால எல்லாம பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் சில்லு சில்லுனு இந்த மோடம் போட்டாலே பாத்தீங்கனா பாக்கறதுக்கு நல்லா இருக்கு ஏன்னா மழைல அங்க போய் அந் அ மேகங்கள் போய் உக்காந்துக்கு பாதி மலைல மேகங்கள் மறஞ்சிரோ சோ அது நல்லா இருக்கு பாக்கறதுக்கே அது நேச்சுரல் பாக்குறதுக்கே நல்லா இருக்கு வெயில் டி இல்ல வெயில் இருக்கும் பட் ஆனா கொஞ்ச கம்மியா இருக்கும் நீங்க மழை இருக்கு திங்குறதுனால மழ அதிகோ பெய்யாது மெய்னா சோ ஏன்னா நம்மள்து வந்து மெய் ஆக்சுவலா மழ அதிகமா பெய்யு எப்பயு மழ பேஞ்சுட்டே இருக்கும் அப்டின்னா அது கடலோர மாவட்டத்துலதா அதிகோ பெய்யு சோ நம்ம வந்து மிடில்ல இருக்கோ சோ நம்ம தமிழ்நாட்ல மிடில்ல இருக்கோ அப்டிங்கும்போது மழையு மழ காலத்துல மழையும் வராது வெயில் காலத்துல வெயில் அடிக்காது ரெண்டு கலந்த மாரிருக்கு மழ-மழ காலத்துல மழ வராது வெயில் அடிக்கு இல்ல வெயில் காலத்துல மழ வரு வெயில் அடிக்காது சோ இந்த மாரி மாறி மாறி வருன்னு வச்சுக்கோங்களே எப்டி வருன்னு சொல்ல முடியாது டக்குனு காலநிலைக அப்டியே மாறிடு எங்க பக்கம் ஆனா மிடில்ல இருக்கு அப்டிங்கும்போது எது வருது எது போதுன்னு தெரியாதுல தக்குன்னு காத்து எந்த பக்க அடிக்குதோ அந்த பக்கம் மாறிடு சோ அப்டி ம் ம் உங்க ஊர் சைடு்லல்லா கோவில்கள் அதிகோ இருக்கா உங்குள்துல எப்
உம் ஆமா கண்டிப்பா ஆஹ் அதாவது மதுரை சொல்லுவாங்குல டெம்பிள் சிட்டின்னு சொல்லி ஆனா எனக் எனக்கு தெரிஞ்சு திருச்சிக் த் தஞ்சாவூர் சைடு தா ரொம்ப கோயில் அதிகோ
ஹூ ஹும்
அதுவும் எல்லாம் பழங்காலத்து கோவிலா இருக்கு ஹ பாத் ப்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ச ஒரு மூணு மூணு அதாவது வா சுற்றுச்சுவர் இருக்கும் மூணு லேயர் மாரி இருக் இருக்கும் ஃபஸ்ட்ட் ஒரு இது அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போன ஒரு கோ அதுக்குள்ள போனா ஒரு செவறு வச்சி ஒரு இது அந்த மாதிரி மூணுக்குமே கோபுரத்தோடு இருக்கும்
உம் உம் உம் உம்
போனனா பைனல் கோபுரம் கோயில் இருக்கும் உள்ள நடுவுல அது மாதிரி இருக்கும் எல்லா கோயில்மே கிழே அப்படி தானப் பாத்துருக்கே
இம் உம்
எல்லாமே இங்க ராஜா காலத்துல கட் அந் கோவில் அந்த மாரி இருக்கும்
ஓ அப்ப ரொம்ப நல்லா இருக்குமே அந்த கட்டடகலை அதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி உம் ம்
கோயிலுக்கு நேரம் சாமி கும்பிட போறோம்னு இல்லாம சும்மா ஒரு தனியா இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி போணும் போம்போது நல்லா இருக்கும் ஆனா உம் கிட்டத்தட்ட நீங்க போனீங்கனாலே ஒரு கோயில்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலே அஹ் ஒரு இதுக்குள்ள போகும்போதே காலையில டைம் முடிஞ்சு கிட்டத்தட்ட நீங்க போனிங்கனாலே ஒரு கோவில்னு நீங்க எடுத்துகிட்ங்கனாலே ஓஹோ போரதுக்குள்ள போம்போதா காலைலடைம் முடிஞ்சி போயிடும் அந்த பன்னெண்டு மணிக்குள்ளயே நட சாத்திருவாங்களா ஒரு சன்னதிதான் பாக்க முடியும் அடுத்த திருப்பி அஹ் அம்மனோட சன்னதி தனியா இருக்கும் அத அடுத்த திருப்பி அம்மனோட சன்னதி தனியா இருக்கும் அத பாக்கணும்னா நீங்க திருப்பி ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ற மாறுக்கும் அதுக்குள்ள அந்த கோயிலுக்குள்ளே இருக்க டைம் இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு உம் கொஞ்ச நேரம் உக்கார்ந்துட் து நல்லா இருக் அது ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்ரீரங்கம் எல்லாம் பாத்ரரூ கிங்ல
உம் பாத்திருக்கேன் அடிக்கடி வர கோயில் ஒண்ணு ஸ்ரீரகம் வந்தேன்னா அ உம் உம்
போனா கூட ஒவ்வொரு டைம் போகம்மோது உங்களுக்கு ஒவ்வொன்னு புதுசா பாக்குற மாதிரி இருக்கும்
ஹம்ம் அடிக்கடி ஸ்ரீரங்கம் வருவேன் சமயபுரம் சோ அந்த சைடு வருவேன் அப்படிய இருந்தா‌ அந்த மூணு கோவில் ஸ்ரீரங்கம் சமயபுரம் அப்புறோ திருப்பட்டூர்ல ப்ரம்ம கோயிலா இருக்கும் அது மோனி ஹ அந்த மோனி அப்படியே பாத்துட்டு வர திருப்பட்டூரா என்னமொ சொல்லுவாங்க திருகனூரா திருப்பத்தூரான்னு தெர்ல திருகனூர் ஓகே ஓகே சோ அது அங்க போவே அங்க போனன்னா அப்டியே பாத்துட்டு அப்டியே வருவோ சொல்லப்போனா அந்த கோவி யில பாத்தீங்கன்னா எப்பயுமே குளுக்குளுனே இருக்கும் இந்த இந்த ஏர் சர்குலேஷன் அவ்ளோ சூப்பரா இருக்கும் சொல்ல போன கா எங்கியுமே ஃபேன் இருக் அது ஒண்ணு இருக்கு அது ஆனா நல்ல குளுகுளுனே இருக்கும் நீங்க அத ஃபீல் பண்ணிருக்கீங்ளா சும்மா நடந்து போனாலே பாருங்க காத்து எப்டி அடிக்கும் இல்ல நான் இதுலயே சொல்றேன்
ஸ்ரீ ஆமா-ஆமா ஸ்ரீரங்கத்துல ஆமா-ஆமா என்ன வெயில் இருந்தாலும் வெயில் தெரியாது
ஆ அப்டியே காத்து குளுகுளுன்னு அடிக்கு சொல்லப் போனா அவ்ளோ நல்லா இருக்கும் ஏதோ கொஞ்ச நேரோ கோயில்ல வந்து தூக்கோ வந்தரு
ஆமா-ஆமா அதாவது இந்த பிரைட்னஸ்தா அதிகம் பண்ண மாரி இருக்குமே தவிர அந்த வெயிலு ஹீட்டு் தெரியாது
தெரியாது ம்-ம்-ம் அதா அதா இப் அவுங்க அப்
ட்டிருக்கே ஆனா எனக்கு ஒவ்வொரு தடவை போம்போதும் ஒவ் ஒரு ஒரு இதுல ஒரு சன்னதி வந்து புதுசா பாக்குற மாதிரியே இருக்கும் ஏதாவது ஒன்னு புதுசா பாப்போம் எல்லாமே பாத்துட்டோ அப்டின்னு சொல்லவே முட் முடியாதங்க நெறைய இருக்கு அங்க வந்து இன்னுமே ராமானுஜரோட ஒடம் நல்லா பதப்படுத் ட்டி வச்சிருக்காங்க அப்டின்னு
அப்டியா ம் ம்ஹும் இது பாத்துருக்கீங்களா நீங்க இல்ல
ராமானுஜர் சன்னதி இருக்குல்ல
ஆமா
வெளில அவ் அதாவது எல்லா சுத்தி வந்து முடிக்கிற எடத்துல இருக்கு அது பாத்தீங்க நீங்க உள்ள போனிங்னாலே சந்தனம் வந்து ஃபுல்லா அப்பி வச்சிருப்பாங்க அந்த செல பாத்திங்கனாலே கொஞ்சோ அ லைட்டா லைட்லா இல்லாத கொஞ்ச விழுகுற மாரிதா வச்சிருப்பாங்க
ம் ஹும்
இது உண்மையான ஒடம்பு அப்டின்னு சொல்லுவாங்க
ம் ம்
இந்த மம்மி இதெல்லா பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்க மாரி இத வந்து வெறு ச அதாவது சந்தனோ மட்டுமே வச்சு சந்தனமு இன்னொரு சில இது போட்டு அப்டியே உக்காந்தபடிதா இருக் க்கும் அது அப்டியே வச்சிருக் ப்பாங்க டைரக்டாவே எந்த கிளாஸ் எதுலுமே இல்ல டைரக்ட் ட்டாவே பாக்கலா
அப்டியா எங்க ஸ்ரீரங்கத்துல
ஆ ஸ்ரீரங்கத்துல
ன்ன என்ன அது என்ன பாத்தது இல்ல அந்த மாரி சொல்லிதா தெரியது நா நெக்ஸ்ட் டைம் வரும்போது ட்ரை பாக்கறே அப்டினு ஆக்சுவலா நா அவர பாத்துருக்கேன் பட் ஆனா உண்மையான உடல் இருந்தது அப்டிங்கிறது வந்து எனக்கு தெரியாது ஆ எனக்கு தெரியாது நீங்க சொல்லிதா எனக்கு தெரிய வருது ஓ நெக்ஸ் டைம் போனேனா அது கண்டிப்பா நா நின்னு பாத்துட்டு வரேன் எப்டி இருக்கு
அந்த மாரி அது நல்லா இருக்கும் அது கொஞ்ச பயமாவு இருக்கும் எனக்கு இப்ப அதாவது தெரிஞ்சசுக்கிட்டு பாத்தோம்னா கொஞ்ச பயமா இருக்க மாரி இருக்
ம்-ம்-ம் அதான்- அதான் சோ த்ரில்லிங்கா இருக்கு எல்லாம் பாத்தோம்னா அ எனக்குமே கொஞ்ச இதெல்லா ஒரு ஆர்வோ இந்த உண்மையா இருக் இருக்குறது யாராவது ஒருத்தர் சொல்ட்டாங்கன்னா அத போய் க ஆராச்சி பண்ணி பாப்பேன் இது எப்டி-அப்டி வந்துச்சு அது எப்டி வந்துச்சு இது எப்டி இப்டி சொல்றாங்க அப்டிங்கற ஒரு தாட் ஆ ஆ ஆனா இப் எவ்ளோ டைம் போயிருக்கே பட் ஆனா நா என்ன அதுன இது பாத்ததே யோச சொல்லப் போனா ராமானுஜரே நா அதிகமா பாத்
அத அதுதா சொல்றல்ல நீங்க எவ்ளோ தடவை போனாலு புதுசா பாக்குற மாரி இருக்கு ஒரு சிலது கவனிச்சிருக்க மாட்டோ இல்ல பாத்துருக்க மாட்டோ நெறைய-நெறைய இருக்கு அங்க ஸ்ரீரங்கத்துல நெறைய சில சன்னதி இருக் க்கனால நமக்கு ஏதோ ஒன்ன விட்ருப்போ ஒவ்வொரு தடவ போம்போதும்
ம்-ம் அதான்-அதான் அதா
ம் வெளியில வர எடத்துல நவநீதக் கிருஷ்ணரு ஆதிர் நா இத்தன வருஷோ போயிருக்கே அது ரீசன்டாதா பாத்தேன் நானு
ம்-ம்
கோபுரத்தான்
அப்டியா ஓ-ஓ அதுதா நீங்க அந்த உள்ளூர்லயே இருக்கனால உங்களுக்கு எல்லா
உம் அப்புறம்மா ஆண்டாள் இதெல்லாம் பாத்திருக்கீங்கல்ல கண்ணாடி மண்டபம் உம் கண்ணாடி மண்டபம் மதுஸ்பேஷ இல்லங்க
ஆஹ் ஆஹ்
அது நல்லாருக்கும்
அதான் அதெல்லாம் பாத்துருக்கேன் அதான் நீங்க உள்ளூருங்கபோது நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாக் போ முடியும் நாங்க வருவோம் டக்கு டக்குன்ன அடுத்த கோவில் போனேன்னா இந்த கோயில முடிச்சுட்டு போக அடுத்த நட சாத்திடுவாங்க சோ அப்டிங்கமோது டக்குன்னு பாத்த பிரம்மா கோவில்லா பாத்தீங்கன்னா நட சாத்திட்டாங்கன்னா நாலு மணிக்குதான் ஓப்ப போன் பண்ணுவாங்க
அத - அத அதான் நீங்க என்ன பண்ணலாம் ஆஹ இந்த இது பேர் என்னா ம் சமயபுரம் காலையில ஏர்லியா போனீங்கன்னா
உம் ஆக்சுலா சமயபுரம் க்ளோஸ் பண்றதுல நாங்களும் சமய றம் லாஸ்ட்டதான் போவும் க்ளோஸ் பண்றதுல்ல மெய்னா இந்த ரெண்டு கோயில ஃபர்ஸ்ட் பார்த் துனோ அப்டிங்கறது
கிளோஸ் பண்ணிருவாங்க பன்னென்றரைக்கு ஏதாவது ஸ்பெஷல் டே நா மட் இப்பதான் க்ளோஸ் பண்ணாம இருப்பாங்க ஆமா பன்னெண்டரைக்குலாம் க்ளோஸ் பண்ணிருவாங்க பண்ணிட்டு திருப்பி ஒரு அஞ்சர ஆறு மணி அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க
சமயபுரமா ஓஹோ
லைன்ல போற இடத்துல உட்காந்துட்டே இருப்பாங்க கரெக்டா பைவ் தேர் க்கு என்னன்னா லைன்ல ஓட ஆரம்பிச்சிருவாங்க ஏதாவது ஸ்பெஷ் ல்டே அந்த மாரி இது போன்று இதெல்லாம் வச்சருந்தாங்கன்னா க்ளோஸ் பண்ண மாட்டாங்க திருவிழா டைம் அதெல்லாம்
உம் - உம் - உம்
எப்டி க்ளோஸ் பண்ணுவாங்க ஆனா நீங்க காலைல ஏர்லியா போனீங்கன்னா செம்ம ஸ்பீடா பாத்து வந்தரலா சாமிய ம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாரில்லா எய்ம் பண்ணா ஆ ஆமா ஆமா ஆமா ஒரு ஆறு மணிக்கு போனீங்கன்னா சமைய புரோ இல்லன்னா ரொம்ப நின்னு நின்னு போற மாரி இருக்கும் எப்பவுமே கூட்டோ கொறையாது சமயபுரோ
ம் ம் ம் அதான் அதான் அதான் நா நெக்ஸ்ட் டைம் போகும் போது ட்ர சீக்கிர போய் ட்ரை ஏன்னா எங்க ஊர்ல இருந்து அங்க போறதுக்கு ஆ அதிக தூரோ அப்டிங்கறதுனால நா கொஞ்சோ
அதா அதா அதான் நீங்க அதான் அதா சொல்ல வந்த நீங்க ஃபர்ஸ்ட்டடு சமயபுரோ போயிட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் குள்ளயே வேல முடிஞ்சிரும் சமயபுரத் இல்ல சாமி கும்ட்டுட்டு வெளில சாப்ட்டு திருப்பத்தூர் போயிருங்க அங்க இருந்து பக்கோ போயிட்டு திருப்பத்தூர்ல வேலைய முடிச் ச்சிட்டு சன்னதி க்ளோஸ் பண்ணாலு பரவால்லன்னு ஸ்ரீரங்கம் போயிருங்க போயிட்டு ஃப்ரீயா சுத்தி சுத்தி ஃபுல்லா பாத்துட்டு நாலு மணி வரைக்கு அங்கயே டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா பொறுமையா எல்லாத்தையு பாத்துட்டு ம் அதுக்கப்றோ நாலு மணிக் சன்னதி ஓப்பன் பண்ணவுட்னே உள்ள போய் சாமி கும்டுட்டு கெளம்புனா கரெக்டா இருக்கும் உங்களுக் க்கு ப்ரீயா பாக்கறதுக்கு சொல்ற
ஓ ஓகே ஓகே ஓகே புரியுது புரியுது ம் ம் ம் சரி சரி சரி ஆ ஓகே ஓகே ம் சரி்ங்க்கா சரிங்க்கா நன்றி நன்றி ம்